தோழி நல்லது
ஆ நல்ல இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லார்க்கே தோழி அசல்லுங்க தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்க வீட்ல தா இருக்கோ
சேர் ச்செரிங்க ஆ சமைக்கணுங்ளா
இனிமேதா நைட்டுக்கு இனிமேதா ஏதாவ்தே செய்ணு
ச்சேரி ச்செரிங்க
சொல்லுங்க தோழி
அ எத பத்தி பேஸ்லானு ஏதாவ்து வெச்சர்க்கீங்ளா
ஆ ஸ்கூல்ல பத்தி ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த மாரி ஆ சரி அத பத்தி பேஸ்லா
ஆசிரியர பத்தி பேஸ்லாங்க சொல்லுங்க தோழி ஆ நீங்க ஸ்கூல் படிக்கும் போது என்னெல்ல சேட்ட பண்ணி யார்கிட்டல்லா மாட்னீங்க அதெல்லா நீங்க சொல்லுங்க
ஆமாாம் இந்த மாதிரிதான்
பள்ளில பாத்தீங்கின்னா அ நறியா அடி வாங்கிரு க்கங்க ப நறையா அடியெல்லா வாங்கிருப்பர்ங்க ஏனா ஒழுங்க படிக்க மாட்டேங்க ஆனாப் பாத்தீங்னா அந்த வாதியோரதா நமக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க அதுக்கு காரணோ என்னன் பாத்தீங்கன்னா அ அம் ஆ அவ்ங்க நடத்துற விதோ அவ்ங்க நம்ம நல்லதுக்கு தா சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அத அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா அப்ப கண்டிப் ப்பா அதுல வந்து அம் ப்ரச்சன இருக்காதுங்க நம் அந்த வாத்தியார புடிக்ல புடிக்
அந்த ட்டயத்துல அந்த கொழந்தையா இருக்கும் போது நமக் அதெல்லா தோணாது இப்ப பெருசானாலுதா அது நமக்கு தெரியு நம் அப்யே சொன்னத கேட்ருக்லா அப்டின்ட்டு
ஆமா அப்டி தோணுங்க அப்டில்லா தோ அந்த மாரி எல்லா தோணிர்க்கோங்க ஆ ஆமாங்க நம்போ ஆசிரியர்கள் பாத்தீங்னா நா நறியாங்க எனு கு டென்த்து வரையுமே எனக்கு தமிழ் சாரி மேக்ஸுனா சுத்தமா வராதுங்க ஏஆன் பாத்தீங்கன்னா ஆமா கணக்கு வந்து எனக் த்துமா வராதுங்க என்னடான் பாத்தா எனக் அது எப்டி வரு எப்டிப் எப்டி
எப்டிப் அத இப்ப நடைமுறைய்ல படிக்கணு அப்டிங்குனு எனக் தெரியாதுங்க அத செஞ்சு குடுத்து து ரு ஞானசுப்பரம் அப்டின் சொல்ட்டு ஒரு சார்ருங்க அவ்வரு அவர் நடத்தற்து பாத்தா மேக்ஸு புடிக்காதவங்க கூட மேக்ஸ் புடிச்சிரு அந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுப்பார் ஆமா
எனக்கு மேக்ஸே எனக்கு மேக்ஸ் போட வரு அப்டின்னு என்ன நம்பி எனக்கு கணக்கு சொல்லிக் குடுத்து அதுல நா மார்க் எடுத்தே அப்டின்னா அதுக்கு முலும்
அம் அதுவு முழு கார்மா அந்தவ் அந்த ஒரு ஆசிரியர் தானே ஏன்னா அவந்து அவங்க அதுதா வரி வரியா அடுத்தடுத்தது பா ஸ்டெப்பைஸ் ட்டர்வைஸ் சொல்லும் போது நல்லாரு புரியு அவ்ங்க சொல்றது
ஆமாங்க ஆம் அது வந்து அவ் நம்பப் க்கு இந்த பாடங்கள்லா புடிக்காம போது அப்படின்னா அதுக்கு காரணோ வந்து அ அம் ஆ எப்டி சொல்றது அந்த வாதியார் ஒழுங்க நடத்திர்க் மாட்டாருங்க அதுனால நம்ம
அது புடிச்சிருக்கு வாத்தியார புடிச்சாலே அந்த பாடம் புடி ச்ச மாரி தா நம்க்கே வாத்யாரோ எதுவோ க்ளாஸ்கு வர் றவ்ங்கதான நடத்துறவ்ங்க வச்சு நம்ம மைண்ட்ல அத பத்தி திங் பண்ணவும் முடியு இல்லன்னா அந்த சப்ஜெக்ட் பிடிக்காதுங்கிற மாரி நம்ம முடிவு பண்ணிருவோ
முடிவே பண்ணிடுவோ ஆமாங்க ஆமாங்க ஆ எப்படி என்ன சொல்றது அவங்க இந்த வாத்தியார புடிச்சாதான் அந்த பாடமு புடிக்குன்றது ஆ எப்ப தெரிஞ்சுக்கிட்டேனா லேட்டாதான் தெரிஞ்சுக்கிச்சுங்க ந நா சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா
அப்பதா தெரியும்
ஆ நா ஒரு போர்த்தோ பிப்தோ படிக்கும் போதுங்க ஆ என்னாகுன்னா என்னோட கைல வந்து ஒரு கொப்பளம் மாரி வந்துருச்சுங்க சுத்தமா என்னால எழுத முடியலங்க அப்படி இருக்கமோ ஆ ஒரு மேம் தமிழ் மேம் அவங்க பேர் வந்து சாந்தி இப்ப வரையு ஞாபகம் இருக் எனக்கு அவ்ளோ நல்ல மேம் அவங்க ஆக்சுலா ரொம்ப ஸ்வீட் ரொம்ப கரரா இருப்பாங்க அந்த மேம்
என்னால்
அந்த அந்த ஆசிரியை வந்து ரொம்ப கரரா இருப்பாங்க யார்கிட்டயு அதிகமா பேச மாட்டாங்க நாம்ப எதனா பேசினாலுமே என்னடா இதுன்ற மாரிதான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அன்னைக்கு அவங்க எனக்கு கை இந்த மாதிரி இருக்கு என்னால எழுத முடியலன்னு சொல்லம் போ என்னோட நோட்ட வந்து அவங்களே எழுதி கொடுத்து இப்படிதான் எழுதணும் ஆ இப்படிதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்கங்க அதெல்லாம் பாக்கும்போது அந்த அந்த இப்போ நா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருஷ எடுத்து இங்க நா பள்ளி படிப்ப முடிச்சு ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த மேம் எனக்கு இன்னு ஞாபக இருக் இருக்காங்க ஏன்னா அவங்க அஞ்சாவதுலயோ ஆறாவதுலயோ வந்தாங்க அந்த ஆசிரியை மேல எனக்கு அப்படி ஒரு ஒரு அன்புங்க அந்த அன்ப எல்லாம் சொல்லிக்கவே முடியாதுங்க இதுவு ஹாஸ்டல்லல்லா இருந்தீங்க அப்படின்னா அந்த வி விடுதியில இருக்கும் போது அங்க ஆசிரியர்கள் எல்லா இருப்பாங்கல்ல அவங்கல்லாம் எனை நல்லா பாத்துக்குவாங்கங்க இந்த ஆ வீட்ட விட்டு வந்துட்டு அந்த கவலை இல்லாம ஆ கொழந்தைகள நல்லா பாத்துக்கிட்டு
தங்கல் எதுவும் இல்லாம இருக்கும்
எதுமே இருக்காதுங்க எந்த கவலையும் நம்ம வீட்ட விட்டு வந்ட்டோ அம்மா இல்ல அப்பா இல்ல கூட இல்ல நம்ம எப்பட்றா இருக்கறது அந்த மாரிலா நம்ம எதுமே யோசிக்காம நிம்மதியா இருக்கு அப்படின்னு அதுக்கு காரண வந்து அங்க இருக்க ஆசிரியர் தா